ஹலோ
ஆ சொல்லுங்க
அதா கலாஷ் பத்தி பேசரலாமா
நிறங்கள் பத்தி ஆமா ஒரே ஒரு மிஷம் டீவி போட்டு பாரு கிருஷான்வி நாவர்றே
ஹலோ
ஆமா நா அஞ்சு நிமிஷம் ஆ சொல்லுங்க ஆ நிறங்க தா நல்லாங்க இப்ப நமக்கெல்லா இது நா சொல்லிட்டுருந்த மாறிதா இப்ப நம்ம கொஞ்சநேரம் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிற பட்சதுல நம்ம ஒரு டிரேஸ் நம்ம ரொம்ப புடிச்சு போடுறாங்க அத இவங்க நல்லா இல்லனு சொன்னா நமக்கு ஒரு காண்பிடென்ட் போயிரு நம்ம இதபத்தி நம்ம முன்னாடியே பேசிருக்கோ இப்போ நல்லால அப்டின்னு சொல்றாங்கனா கான்பரன்ஸ் போயிடு ஆனா நம்ம மனசல ஒரு பிடித்த இருக்கும்ல இந்த டிரேஸ் ல நம்ம அழகா
தூ காட்பட் நம்ம நம்ம காட்பட்க்கு இந் இந்த கலர் மேட்ச் சுவர் இந்த கலர் போட்டா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஒரு க
ஆ என் ஹேண்ட்ஸா தெரியு க்ளோயிங்கா தெரியு யா ம் ந நா இப்ப வந்து ட்ரெஸ் எடுத்ததுக்குகாரனமே அந்த கலர் சூஸ் பண்ணது காரணமே இந்த கலர் போடா நா ரொம்ப அழகா இரு ப்ப எனக்கு இந்த கலர் நல்லா செட் ஆகும் சூப்பரா இருக்கு அப்பிடின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிதா அந்த கலரே எடுத்தே சோ வேணும்னே அந்த கலர் வேணு கண்டிப்பா வேணு ஒரே பேட்டர்ன்ல சாரீ இருந்தாலும் பரவாயல எனக்கு கலர் சார் வேணு அப்பிடின்னு எடுத்த அதுக்கு எனக்கு இந்த ஸ்டிச்சிங் ஃபார்மேட்டுமே இந்த மாரிதா வேணு அப்பிடிங்கிற மாரி நா ஸ்டிச் பண்ணி கரெக்டா அதே மாரி வாங்கிருதே என் சிஸ்டர்ட அதே சேம் சாரி இருக்கு இருந்துமே எனக்கு அதே கலர் வேணும்னு சொ சொல்லி வம்படியாவே நா வாங்குனே வாங்கி கட்டுன பெறகு சொல்றா ஏ இவ்ளோ நாள் கட்னதுல்ல இது கொஞ்சொ அந்த அளவுக்கனா ஒர்த் இல்ல அதாவுது பாக்குறதுக்கு அப்டி ஒன்னு குட்லுக்கிங் இல்ல அப்டிங்கிற மாதிரி சொல்லும்போது நமக்கு கொஞ்சொ ஒரு மாரி ஜர்க்காகு ஐயோ நம்ம வேற இவ்வளோ ரூவா குடுத்து எடுத்தொமே இப்டி சொல்றா ஆனா எனக்கு ஃபோட்டோ பாக் கும்மோது நம்ம பாக்கும்மோது என்னடா சூப்பரா இருக்கே அப்டின்னோட்டி இப்டி சொல்டாங்களே அப்டி சொல்ட்டு
பொறாமைல சொல்லிருப்பாங்க சேர் அது பொறாமபடுவாங்கள்ல அழகுல வந்து அழகுல மயங்கி இது பண்ணும்போது
ஆப்டி கிடயாது இப்ப நம்ம சிஸ்டர்ஸ் எல்லா அந்த மாரில்லா பொய் சொல்ல மாட்டாங்க
பா
அய அவுங்கல்லா அந்த மாரில்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க நம்ம என்ன சொல்வாங்க இந்த மாரி சொல்லிருவாங்க இந்த கலர் ஒனக்கு செட் டாகல இந்த கலர் ஒனக்கு நல்லாருக்கு நீ இந்த மாரி ட்ரஸ் பண்ணு அதுதா அவுங்க சொல்லிருவாங்க அதே மாரிதா நானு ஒரு சுடிதார் எடுத்துருந்தே ரொம்ப ஆசப்பட்டு எடுத்தே ஆனா அந்த சுடிதார் எனக்கு செட் ஆகர்தேல்ல ம் எத் ரெண்டு தடவ போட்டு பாத்துமே எனக் செட்டாகல ஆனா எனக்கது எனக்கு அது பிடிக்கல செட்டாகல அப்டி பிடிக்காதது இருக்கு செட்டாகலன் சொல்லியும் புடுச்சது இருக்கு அதா ரெண்டுக்கு வித்யாச இருக்கு எனக்கது எனக்கே அது ஃபிஃப் டொடனே செட்டாகல அவுங்கள்லா நல்லாருக்குன் சொன்னாலு எனக்கது செட்டாகல புடிக்கல ரொம்ப ஆசப்பட்டுதா அந்த கலர் எடு ப்ப ஆனா எனக் போட்டா ஒரு என்ன சொல்றது ரொம்ப டல்லா வே இருந்த மாரிந்ச்சு ரெண்டு வாட்டி வே இது பண்ணியு அது ரொம்ப டல்லாவே இருந்துச்சு சே இனி‌ இது எப்பொடா போட்றது இத இனி போட வேணா அப்டிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்டுக்கே ஆயிடுச்சு அந்த மாரி நல்லால்லன் சொல்லி நல்லால்லன் சொல்லியு ம் அந்த மாரி ஃபீலாகு
இல்லல்ல சில பேர் அப்டிதா சொல்வாங்க நம்ப போட்ற காஸ்ட்யூம்ஸ்ல வந்து சில பேத்துக்கு வந்து புடிக்கமா போவு ஏ நீங்க சர்வானி போட்ருப்பே எஸ் குர்த்தா கு ர்த்தா போட்ருந்த எ தம்பி கல்யாணத்துக்கு மெயின் ஆன ஆ நானு எ தம்பியு ஒருமிக்க ப்ளூ அவ ப்ளூ தா போட்ருந்த நா வந்து குர்த்தா போட்ருந்த அது பெரிய விதமா எல்லாருமே மீன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மாரியா ஏன்டா குர்த்தா எடுத்த ஏன்டா குர்த்தா எடுத்த ஃபார்மல்ஸ் எடுத்துருக்லால்ல கொஞ்ச ஃபார்மல்ஸ் போட்டா கொஞ்சோ நீட் டா இருந்துருக்கு ஏ குர்த்தா எடுத்த மீன்ஸ் அது வந்து வெட்டி ரிசப்ஷன் ரிசப்ஷன் காஸ்ட்யூமுங்குறது குர்த்தான்றதே ஒரு நார்மலா ஒரு ஸ்டைல் தான அது குர்த்தால வந்து பாத்தீன்னா அந்த நல்லாருக்கு
ஆனா இத்தன பேரு சொல்லும் போது நமக்கு ஒரு திருப்தி இருக்காதுல்ல எப்படா நானெ னிக்கி அதாம்பண்ணே க்கு அன்னக்கி போட்டுட்டு ரொம்ப நேர அங்க பங்ஷன்ல போய் நிக்கணுன்னு தா ஆச போனே ஆன அது ஒடனே அவுங்க அப்டி சொன்ன ஒடனே நா என்ன பண்ட்டே செரி ஃபங்ஷன் போனமா சாப்டமா வந்தமா ரிமூவ் பண்ணமா அ ப்டிங்குற மாரி இருந்துட்ட ஆனா இது இந்த அந்த ஒரு திருப்தி இருக்காது தானே நமக்கு
ஏ அப்பில்லா இல்லிங்க நாலா வந்து அப்பில்லா யா யார் சொல்றக்கு ஹாட்
நால்லா அப்டில்லா இல்லங்க கொஞ்ச யாராது சொன்னா நெஜமாவே அத வ அத எப்படா ரிமூவ் பண்லா அப்டிங்கிற மாரிஃபீலுக்கு வந்துருவே
அ நைட் வந்து பாத்திங்கன்னா அந்த சர்வானிய சர்வானி ரிமூவ் பன்னிட்டு ஒரு டீ ஷர்ட்ட மேல போட்டு சர்வானி ஃபேண்ட போட்டு தா நைட் சுத்திட்ருந்த அப்ப நைட் திரும்பியு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு காஸ்ட்யூம் அத எல்லா நாலு மணி நால்ர மணிக்கு முகூர்த்தொ
எப் எப்டி எப்டிதா நால்ரைக்கல்லா முகூர்தத்த வ கெளம்புறிங்ளோ தெரியலங்க கடவுளே இங்கில்லா நீங்க பாத்துருக்கீங்க நா பத்து மணிதா நிதானமா குளுச் கெளம்பி பொறுமையா போய் வந்து உக்காந்துக்கலா அவ்ளதா ஆற எ
இப்ப நாலு மணி பிரம்ம முகூர்தத்துலதா தாலி கட் ட்ருவாங்க இங்கயெல்லா
ஏங்க நா கேக்குற அந்த பிரம்மமுகுரத்துலதா தாலி கட்றவங்க யாரு பிரியுறது இல்லையா
புரியல
பிரம்ம முகூர்த்தத்துல தாலிகட்டுற யாரு பிரியிறதில்லயா
பிரியறதுல்லன் இல்லைங்கா அது வந்து அதுல எல்லாமிட் முக்கோடி மு தேவர்கள் எல்லா வ
அதாங்க தேவர்கள் எல்லா வாழ்த்தி அவங்க பிரியுறது தில்லையா சந்தோஷமாதா இருக்காங்கன் சொல்றீங்களே எல்லாருமே
யார் செரி இந்து சைடுல ஃபுல்லா அந்த ஸ்டைல்தா பண்ணுவாங்க இல்லிங்க ஞாயத்தருந்து கல்யாணோ பண்ணுவாங்கள ரொம்ப பிரம்ம முகூர்த்தத்துல பண்ண யாரு பிரிஞ்சே நா பாத்தது இல்ல அந்த அந்த கருத்து வேறுபாடு நெறைய இருந்தாலுமே ஒரு அண்டர்ஸ்டேண்டிங் கப்புல்ஸா மீன்ஸ் அண்டர்ஸ்டேண்டிங் மீன்ஸ் சண்ட இருந்தாலு ஒரு இதா சேட்
ம் இது இதுக்கு அந்த அந்த நாலு மணி கல்யாணந்தா காரணங்கிறீங்களா
இந்த நாலு மணி கல்யாணோல்லா காரணமோ இல்லிங்க அவங்குள்ள உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்தாங்க காரணோ நாலு மணி கல்யாணோ எப்டிங்க காரணோ அப்டிய ஏ பத்து மணி கல்யாணோ நல்லா வாழமாட்டாங்களா என்னங்க நீங்க பேஸ்
இல்ல இல்ல நல்லா வாழ்றவங்களு இருக்காங்க பிரிறவங்களு இருக்காங்க அதல்லா சொல்ல அதா சொல்ற என்னன்ன முகூர்தம் பாத்து கல்யாணம் பண்ணி வெச்சவங்களு பிரியிறாங்க ஓடி போய் கல்யாணம் பண்றவங்களு பிரியிறாங்க
அதா கல்யாணம் பண்ணாம வாழ்றவங்களு சந்தோசமா வாழ்றாங்க கல்யாணோ பண்ணிம வாழ்றவங்களு சந்தோஷ் சொல்றாங்க ஆக மொத்தத்துல வாழணு கர்டுங்களா
அது அவங்கஅ வங்க கையிலருக்கு
ஆ கையில என்னருக்கு ரேகதா இருக்கு அது கூடி சீக்கிரோ அலிஞ்சிரு போல
தெரக்குன் நெனைக்கிற
கயல் நீங்க வந்து அம்சமா இருக்கீங்க என்ன சொல்றனா பாதீங்கன்னா நீங்க அந்த எடத்துல வந்து ஆ இப்ப வந்து மீன் அ மீ கலர பத்தி பேசுலாமா கலாஸ் வந்து இப்ப ஒவ்வொ ஒவ்வொரு பக்கிஸ்ட்டுக்கு ஒரு ஒரு கலரு இருக்கு இப்ப நைட் டைம் பார்டி பார்டிஸ்லா போறா வா ப்ளாக் காவ் ப்ளாக் தா போடுவ மோஸ்
நல்லா இருக்கு ப்ளாக்
எல்லா பார்ட்டிஸ் போறக்கு ப்ளாக் தா இப்ப பெருசா பார்ட்டிஸ் போ பார்ட்டிக்லா போறதில்ல ஆனா இருந்தாலு முதல்ல பாட்டிக்லா போவம் ஃபுல்லா ப்ளாக் தா ப்ளாக் டீசட்டு ப்ளாக் ஷேர்டு அ நல்லா ப்ளாக் ப்ளாக் ப்ளாக்ன்ருக்கு அப்பற என்கேஸ்னா ஃப்ரண்ஸோட ஃப்ரண்ட் மேரஜ் கால மூத்ததுக்குல போற மாரி இருந்தா பன்ரேட்டிட்டி போட்ட சட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பட்டுரெட்டி பட்டு சட்ட காஸ்டியும்லா போட்டுட்டு அலப்பர பண்ணிட்டு இருக்கறது அதுக்கப்பற வந்து பாத்தீங்ன்னா அ நம்ப கொஞ்ச போய் இது வாங்ட்டுவாங்க சாப்ட ஸ்ரகோ ஃபார்மல்ஷேஅதுக்கபற பார்மல்ஸ் போட்டு போயி ஆ ஹலோ அந்த மாதிரி வந்து நார்மல் பக்க இருந்து போனா பார்ல்ஸ் சொல்லிட்டு போறதித அதல்ல காம்பினேஷன்ல மீன்ஸ்ம் பாய்ஸ் இருந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலா அப்படி ஒரு ஐடியா ப்பட்டி அத தரசட்ட போதாதா போயிரணு ஆம சட்டபோட மாட்டோ ஆமா சட்ட போட மாட்டோ அவளுக்கு சட்ட புடிக்காது அவங்க பத்து சட்டையில வந்து ஒரு சட்ட வந்து அவங்களுக்கு புடிக்கவே புடிக்காது ந சொல்லற அவங்க எடுக்க மாட்டானுங்க அதே மாரி நம்ம நம்ம போடுற ப்ராண்ட் அவனுங்களுக் மாட்டானுங்க
அது அதுனங்க சொல்லுவங்க அது என்னவோ உண்மதாங்க ப்ராண்ட் போ பிராண்ட் போட்டு பழகுனவங்க கொஞ்ச ப்ராண்டு கு எக்ஸ்பெட் பண்ணதா செய்வாங்க
ஆ இல்லைங்க நேத்தி இப்ப எங்க அக்கா நே நேத்து தா எங்க வீட்டுல வந்து திட்டிட்டு இருக்காங்க என்னயவே அ காசடின் சொன்ன எப்புடி போயிட்டு சேட்டு எடுத்துட்டு வந்தே காசசே இல்ல காசே இல்ல சொல்ற எப்டிதா உனக்கு காசு வர்து ஏனா ஷோர்ட் வந்து எவ்ளோ வரும் தெரிமா ஷோர்ட் இது வந்து பாத்தீனா கரெக்டா ரெண்டாயிரரூவா கிளாத்து கிளாத்தே ரெண்டாயிரூ
தெரியல இப்டி எடுத்து போடுறாங்க தச்ச சட்டை லா போட்டு பழக்கமே இல்லங்க நாலா பாத்து பழக்கமே இல்லங்க அதெல்லா தாத்தா காலத்தோட முடிஞ்சிச்சின்னு நனச்சிட்ருக்க
தாத்தா காலத்தோட முடிலீங்க அந்த ஷோர்ட்டோட அந்த குவாலிட்டினஸ் இருக்குலாங்க இது வந்து லெவின் லெவின் ஷேர்ட்னீங்கன்னா கேட்டீங்கன்னா அது நா வந்து யார்க்கு எனக்கு ரொம்ப குளோஸா இருக்கறவங்க வந்து ஃபுல் ஹாண்ட் தா புடிக்கும் லெபின் எப்பமே ஆஃப் பேண்ட்ல வரும் ஃபுல்ஹாண்ட் தைக்கணுனா ஃபுல்ஹேண்ட் ஃபுல்ஹேண்ட் போடணுனா அந்த காஸ்டீம் அந்த காஸ்டீம் வந்து ஃபுலேன் ஷர்ட் போடணுனா அந்த இத எடுத் எடுத்து தச்சாவணு ஆ ஷோட் தைக்க இப்ப ஷோட் மீட்ரு வந்து ஒரு மீட்ரு ஆயிரத்தி அறநூறு ரூபா அ ரெண் ஒரு மீட்டர் ரூமரி கணக்கு ரீல்ஸ் டி ஜே இருக்காங்க எதுக்கு இவ்ள காசு போட்டு எடுத்துருக்க இவ்ள காசு கொடுத்து எத்துக்கு அங்க புரியவே இல்ல எ கல்யாண கல்யாண எல்லா பண்ண போறியா நீ அப்டி சொல்லிட்ருக்காங்க
அப்டி எதாது பிளான் இருக்காங்க
ஆமாங்க மதுர போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துர்லான்டு இருக்கங்க
ஓ ம்
ஆ கல்யாணம் பண்ட்டு அவுங்ள அவ்ங்க வீட்ல அனுபிச்சிட்டா எங்க வீட்டுக்கு வந்துர்லான்டுருக்க இந்த இந்த படோ பாத்திருக்கீங்ளா அலைப்பாயுதே படம் மாரி பண்ணீர்லான்டு எங்க அலைப்பாயுதே படம் மாரி
அலைபாயுதே படத்துல பொண்ண வேரட்டுவாங்க உங்க வீட்ல இருந்து பையன வழிரோ போறாங்
எ மாமனார் வீட்டுக் போய்ருவ
ஹ சொல்லுங்க சொல்லுங்க அலைவாயுதே படத்துல கடேசில சந்தேகப்பட்டு பிரிஞ்சிருவாங்களே
எப்டிங்க சந்தேகப்பட்டு பிரிவாங்க பிரிய மாட்டாங்க அந்த கத சில அந்த அவ்ங்க ஒரு ட்ரெயின்ல அதுதாங்க அதுக்பர் ட்ரெயின்ல இருக்கும் போது ஒரு விஷ்யோ சொல்லுவாங்க லவ் யூ னு என்ன அர்த்தோனு அவுங்க கேப்பாங்க ராம் கேப்பாங்க லவ் யூனு என்ன அர்த்தோ அப்டினு கேக்கும் போது அதுக்கு அவா சொல்லுவா லவ் யூ னா லவ் யூ தா இல்ல அதுக்கு நான் அர்த்தோ அது கடையாது அப்டினு சொல்லுவாங்க ஹீரோயினி சொல்லுவாங்க அதுக்கப்பறோ வந் ந்து அவ்ங்க சண்ட போடும் போது வீட்ல செட் ஆகாதுனு சொல்லி பேசுல சண்ட போட்டு பிரிஞ்சிருவாங்க அ அதுக்கப்புறோ திரும்பி வந்து அவங்க வந்து அவங்க அண்ணம் பொண்ணு வந்து கால் பண்ணி குடுப்பாங்க ரொம்ப நாள் கால் பேசாம அந்த கால் பேசும்போது அவங்க அந்த தேடி முடுச்சு பாப்போ அவங்கோ அவுங்க போங்கப்ப திருப்பி லவ் பண்றன் சொல்லும் போது அது கல்யாண இது பண்ணுவாங்க ஆனா அந்த கிளைமேக்ஸ் வெச்சுருப்பாங்க அந்த ஸ்டோரி உள்ள மால்ஸ் சேரி லாலா ஸ்டோரி அந்த அந்த லவ்வுங்குறது என்னன்னு சொல்லி மால ஸ்டோரி கடைசில வெச்சுருப்பாங்க என்னனாலு எதனாலு அப்டிங்கற மாரி அதா கடைசியிலதா சொல்லுவாங்கல்ல
ஆமாங்க அப்டி இருக்குங்க இது இது ஒரு விஷ்ய இருக்குங்க இப்ப நம்ம வந்து ஒரு கொஞ்ச நாள் ஒருத்தங்கிட்ட பேசல ஒரு ஒரு வாரமா பேசல அப்டின் சொன்னா அடுத்தது அவங்க கால் பண்ணி ஹலோஸ் சொல்லும் போது ஒரு வம்ஷோ சைலண்ட் ஆகதா செய்வாங்க ஹுஸ் திஸ் அப்டின் சொல்லி கேப்பாங்களாங்க சொல்லுங்க ங்க
சும்மாக்க அது வெறுப்பேத்ரக்கா கேப்பாங்க அதிகோ ஊசி சொல்லி சொல்ட்டு ஊசி சொ பு ஏங்க
ஏங்க நீங்க இப்பதான சொன்னீங்க அந்த பீல் அப்டின் சொல்லிட்டு புரில
ஆமாங்க அ ஹூஸ் திஸ்னு கேக்குறது தப்புங்க இது அவங்கள வெருப்பேத்துறத்துக்காக பேசி கேக்குற வார்த்தைங்க அது ஹூஸ் திஸ்
அது எவ்வளவோ பெரிய டென்ஷன்ல அவங்க இருந்துருப்பாங்க ஒர் ஒரு வாரமா என்னன் சொல்லி தெரியாம இருந்துருப்பாங்க அது எதுமே தெரியாம
ஒருத்தவங்க வீட்ல இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஹாஸ்பிட்ல இருக்காங்க ஒடம் செர்ல ஹி ஸ்டார்ட் வெல் அப்டின் சொல்லிருப்பாங்க அவங்க எயிடு
ஓகே ஆனா எடுத்து பேசும்போது நம்ம யாருக்கு ட பேச நெனைக்கிறமோ அவங்கதா எடுத்து பேசுறாங்க எடுத்து பேசுறவங்க நீங்க யாறுன்னு கேட்டா அப்ப எந்த சைடு மறு சைடுல இருக்கவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியு
அதுவே சட்னி பண்றக்காக சொன்னதுங்க
அது கண்டிப்பா கிண்டல் பண்றதுக்கு இந்த மாரி எனக்கு தெரியில சரிங்களா எனக்கு அப்டி தாங்க இருந்துச்சு நெஜமாவே அவங்க அப்டி பண்ணாங்க கெடைக்குற பச்சத்ல அது அவுங்க கிண்டலுக்காக பண்ணாங்க எனக்கு அந்த விஷ இவ்ளோ நாள் ஆச்சு ஆனாலு அது எனக்கு ஞாபகம் இருக்கு அவுங்க நெறய நெறய விஷயங்கள அவுங்க ஈஸியா இப்ப என்ன சொல்றாங்கனா ந கிண்டலா கிண்டலுக்குதா பண்ணே அப்டி சொல்லி
ச ச ச அப்புட்லா ட்ரோல் பண்ணதா சொல்லுவாங்கனு சொன்னேல அந்த டாப்பிக் நா உங்கிட்ட மொதலே பேசிட்டே நெனக்கிறே இப்பவு பேசிருக்கே நெனக்கிறே ரொம்பலாஹர்ட் பண்ணிட்டு இருக்கே தெரிஞ்செ நா பண்றே நெறய விஷய பண்றே நெறய யோசிக்கிற மாரி யோசன அப்டீங்க போது நெறய நட ஃபஸ்லேந்து பெர்சனலா போயிட்டு இருக்கு அது ரொம்ப எனக்கு கஷ்டத்துல இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்ட கொடுக்குது எனக்குது எல்லாமே நான் விஷய